ஹலோ
என்னங்க பிஸ்ஸிங்ளா
ஆ முடிஞ்சதுங்க எல்லா ஒர்க் ல்லா முடிச்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு
ம் பேஸ்லாங்ளா இப்போ
ஆ பேஸ்லா சொல்லுங்க ஒன்னு பிரச்சனை இல்ல அலோட்
செரி ஓ சேரி சரி பரவால்லங்க எனக்கு திடீர்னு ஒரு பிளான் ஒண்ணு சரி உங்ககிட்ட பேசிட்டு அத முடிவு பண்ணிக்கலான் கூப்ட்ட
ம் சொல்லுங்க என்ன ப்ளானு
இப்போ நம்ள்க்கு ஆடி ஸ்டாட் ஆக போது இல்லைங்ளா
ஆமாங்க
ஆடி மாச ஸ்டார்ட் ஆகபோது நம்ம அ கொஞ்சொ கிளாத்து இதெல்லா எடுக்கற மாரி ஒரு ஐடியா இருக்குங்க நெல்லா டிஸ்கவுண்ட் போட்ருப்பாங்க அ நம்ம திருச்சி சைடு போலாங்ளா பர்ச்சேஸ் பண்ணறதுக்கு
ம் போலாங்க தாராளமா லீவ் நாள் பாத்து ஒரு ஒரு நாள் மட்டு லீவ் போட்ற மாரி சாட்டடே சண்டே போய்ட்டோன் வச்சுக்கோங்க
ம்
ஆனா வெள்ளிக்கெழம போனோம்னா பயங்கரமான கூட்டமா இருக்குங்க அங்க நீல்லா ஸ்பெஷலா இருக்கிங்ளா கோயில்கள்ல அம்மன் கோயில்ல ஆமாங்க
இல்லைங்க நீங்க சொல்றது ஒன்னு ஓகே பட் என்னன்னா இந்த ஒரு சண்டே வருது பாத்தீங்ளா அந்த ஆடி மாச வர எல்லா ச சண்டேயு வந்து அந்த ஒரு அம்மன் கோயில்ல எல்லா வந்து ரொம்ப விசேஷங்க
சேரிங்க
அப்ப போனாலுமே கூட்டோ இருக்கு
ஆ
சண்டே போனாலு கூட்ட இருக்குன்னு சொல்ற புரிஞ்சுதுங்களா இப்போ வெள்ளிக்கிழமைனாலு ஆடி வெள்ளிங்கிறதுனால கூட்ட இருக்கு அந்த சண்டேனாலும் கூட்ட இருக்குங்க அப்போ இடைநாள்ல போற மாரி தா இருக்குன்னு நினைக்கிறே எட நாள்ல உங்களுக்கு லீவு கிடைக்குங்களா
எட நாள் முதல்லே சொல்லி வைக்கணுங்க அப்ப தா லீவ் கிடைக்கு
ஆ எ ஆனா எல்லாருமே லீவ் போட்ற மாரி ஆயிரு அதுதா பிரச்சனை
ச பின்ன பசங்க எல்லாருமே நம்ம லீவ் போட்ற மாரி அவுங்க வீட்ல விட்டுட்டு நம்ம தனியாவு போவ முடியாது
ஆ அங்க ப்ளேஸ்லா நறைய இருக்குதுங்க நா என்ன நினச்சேன்னா போணுன் வெச்சுக்கோங்க ஒரு நைட் மட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு ரெண்டு நாள் ஃபுல்லா கொஞ்ச சுத்தி பாக்கறக்கலா இடம் இருக்குதுங்க அ ஃபஸ்ட்டு டே போனோன்னா நேரமாவே களம்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஏர்லி மானிங்கே கெளம்பிட் டன்ன அங்க போய் சேர கொஞ்ச டைம் ஆகு இல்லாயா அதுக்கப்புற அங்க ம் அன்னைக்கு நைட்டுமே தங்கிட்டு அடுத்த நாள் சாயந்திரமா கிளம்பிக்கலான் பாத்தேன் ஒரு ரெண்டு நாள் இருக்கற மாரி
ரெண்டு நைட்டு இரு
ஆஹ ஒரு நைட்டுங்க ஒரு நைட்டு பக பகல் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி கொஞ்ச நேரத்தலயே கிளம்புனா தானங்க அங்க போ போ முடியு அத சு
ஆமா ஆமா ஆமாங்க
அவ்ளோ லாங் போணுல்லங்க
ஆமாங்க எவ்வளோ மண்நேர ஆகுங்க போறக்கு
இங்கிருந்து அஞ்சு மண்நேரமாது ஆகுன்னு நினைக்கிறேங்க
அஞ்சு மண்நேர ஆகுங்களா நாங்க முதல்ல ட்ரெயின்ல போயிருந்தங்க அங்க ம் காலைல வந்து ஒரு ஆறை மணிக்கு ட்ரெயின்ல ஏறிருவோ அப்பற அப்புறம் ஏறிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு கொண்டுய விடுவாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போம்போது தம்பி அங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க வீட்டுக்கு போம்போது ஒன்றரை ஆயிரிருங்க ஒரு அரை மண்நேர ஆகு வண்டி புடிச்சு போறக்கு
இல்ல அது நீங்கள் சொல்றது எப்டின்னா எட்டு மணிக்கு தா ட்ரெயினுங்க அந்த ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு தா வருங்க எட்டு மணிக்கு ஏ ர்னீங்கன்னா ஒரு மணிக்கு அங்க போய் சேரு ஸ்டேஷன்ல அதுக்கப்புற நீங்க வீட்டுக்கு போறக்கு ஒன்றை ஆயிருக்குன்னு நினைக்கிறே
ம் எனக் கரக்டா ஞாபகம் இல்ல
அது வந்து பேசஞ்சர் ட்ரெயினுங்க நின்னு நின்னு சிக்னல் பாத்துதா போகு இது வந்து இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க எக்ஸ்பிரஸ் ஒன்னு அது வந்து ஏழ்ரைக்கு எடுப்பாங்க காலைல ஏழ்ரைக்கு போயிட் ட்டோன்னா பத்து மணி பத்தரைக்கே அங்க போய் சேந்தோ மூணு மண்நேர தா டைம்
ஓ டிக்கெட் ஜாஸ்திங்ள இருக்கு
ஆமா ஜாஸ்தி தாங்க ஆனா அது நம்மளுக்கு அஃபோடபுள் ப்ரைஸ் தாங்க நம்ம கார் க்கு போணுனா பெட்ரோல் போட்டுட்டு அவ்ளோ தூரோ ரிஸ்க் எடுத்து ஓட்டிட்டு போணு
செரிங்க
இப்ப பிளானிங்கே பாத்தீங்கன்னா கார்ல போறது தா ஏன்னா ட்ரெயின் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க அங்கே போய் அங்கெல்லா கொஞ்ச சுத்தி பாக்கணு இல்லையா
ஆம்மாமா
அப்போ நம் ரெண் நாளைக்கு லகேஜ் எடுத்ட்டு போனு அங்க எதாவது பர்ச்சேஸ் பண்ணா அதையு சேத்தி கொண்டு வரணு அதுங்கறனால நம்மளுக்கு காரு தா பெஸ்ட்டுங்க
சேரி சேரிங்க உம்
கார்ல போறதா ப்ளான் அப்போ வந்து பட்ஜெட்லா பயங்கரமா ஏரு நா நீங்க ட்ரெயினு சொன்னதுனால சொன்னே இப்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போய்டோன்னு வெச்சுக்கோங்க அது காலைல் ஏழரைக்கு போனா பத்தரைக்கு போய் சேந்துரு நூர் ரூபாதா வருங் நம்ம அவ்ளோதா வருங்க டிக்கெட்டு
சேரி சேரிங்க உம் அப்போ ரெண்டு கார்ல போகோணுமல்லங்க
ரெண்டு காருங்களா
உங்க ஃபேமிலிக்கு உங்க கார் சரியா இருக்கும்ல்லங்க எத்தன எத்தன பேர் போலாங்க உங்க வண்டில
நம்ம வண்டில அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு ஆறு பேர் தா ஏத்த முடியுங்க
சேரி சேரிங்க
நாம் இல்லாட்டி செவன் சீட்டர் மாதிரி கார் பாத்தோனா அஜஸ் பண்ணிக் முடியுங்களா நம்மக்காரு ஃபைவ் சீட்டர் தா
சேர் சேரிங்க ம் அப்படி வேணா பண்ணிக்கலாங்க பசங்களெல்லா கொஞ்ச மடில உக்கார வச்சு கொண்டு கூட்டிட்டு போற மாரி இருக்கு
ம் அதுல டிக்கி பெருசா இருக்குங்க பசங்லலா பின்னாடி டிக்கில வுட்றலா ஏதோ விளயான்ட் வரடுங்க ம் ம்
அவங்ளுக்கு ஒரு ஜாலியா இருக்கு
ஆனா அது கொஞ்ச பிளான் பண்ணிதா போணுங்க அவ்ளோ ரிஸ்க் எடுத்ட்டு உக்காந்துட் ருப்பாங்களாங்க அது தெரியாது
வந்துக்களாங்க எப்டினா பசங் கொஞ்ச நேர அவங் ஏற கொஞ்ச நேரோ நிறுத்தி நிறுத்தி போனோம்னா அவங்ளுக்கு தெரியாது ஒரே மாரி அவுங்க படுத்துட்டு போனாலு உட்கான்ட்டு போனாலு அவங்ளுக் கஷ்டமாருக்கு
சேரிங்க முதல் நாள் நைட்டுங்க ஆமாங்க சேரீஸ் எடுத் இருக்கலாங் என்னன்னா இப்போ தீபாவளி வருது நியூ இயர் வருது ம் அப்டின்னா வெச்க்கங்ளே ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு எடுத்துடோனா அடுத்தடுத் ஃபங்க்ஷனுக் ஏதாவ்து யூஸ் பண்ணிக்கலா
ம் அங்க சீப்பா இருக்குங்களா ரேடெல்லா
சீப்ப இருக்குங்க அது கொஞ்ச ஃபேமஸ் கடைங்களா அதனால எல்லா இப்போ வந்து போட்டி வந்துருச்சுங்க சோ ஒரு கடைக் ஏகப்பட்ட போட்டி முதல்ல நல்லா இருந்துச்சுங்க ரேட் சீப்பா தா இருந்தது அங்க வந்து பாத்தீங்கனா கர்சீப்ல இருந்து ஆரம்பிச்சு பெட்ஷீட்ல இருந்து காட்டைன்ஸ் இருந்து பெட் கவர் எல்லாமே இந்த சாக்குல இருந்து எல்லாமே விக்கிறாங்கனு வெச்சுக்கங்களே
ன்னோ சேர் சேரிங்க
ஃப்ளோர் மேட்டுலருந்து எல்லாமே கிடைக்குங்க டேபிளுக்கு போடுற விரிப்பு எல்லாமே ஒரே கடையிலே கிடச்சிரும்
சேரிங்க
அப்போ அப்பவு நல்லா சீப்பா தா இருந்துச்சுங்க இப்ப இப்ப நாங்க போய் ரொம்ப வருஷோ ஆச்சுங்க நெறைய போட்டி கடைகள் வந்துருச்சு இல்லீங்களா நம்ம ஊர்ல எப்டி இருந்ததோ அதே மாரி தா அந்த வீதிலயே ஃபுல்லா கடை நெறையா இருக்குங் அதனால் இப்போ என்ன ரேட்ல வைக்கிறாங்கன் தெரில பட் குவாலிட்டி அந்த கடைப் பேர்க் கொசரோ நல்லா போகுதுங்க
சேரிங்க ஆ சரி போலாங்க ஒன்னு பிரச்சனை இல்ல பசங்களுக்கெல்லா இருக்குங்களா
எல்லோருக்குமே இருக்குங்க
ஓ ஜென்ஸு எல்லாத்
எல்லாருக்குமே இருக்கு எல்லா வெரைட்டஸ்லியிமே இருக்கு நம்ளுக்கு ரெகுலர் யூஸ்க்கு இப்ப நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க இல்லயா ஆஃபீஸ்க் தேவ்யான ட்ரெஸ்ல்லா கெடைக்கு சேரீஸு கல்யாண்த்துக்கு போட்ற மாதுரி சேரீஸு பொண் மன பொண்ணுக்கே வாங்குற அளவுக்கு நல்லா நறையா குவால்ட்டிஸ்ல இருக்குங்க
சேர் செரிங்க அதுங்கப் இப் அங்க வந்து ஜுவெல்ஸு கவரிங் செட்ல்லா கொஞ்ச கம்மிய வெலைக் கெடைக்கும்பாங்க ஏன்னா ஏங்கி சு சொந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்லிருக்காங்க சாமியோட இதுக்குல்லா தேவயான அந்த நகைகள்ல்லா கெடைக்கு அப்டின் அந்த லைன்ல
சோர் டைம்ங்க அது எங்யோ ஒரு எடத்துல கெடைக்கிதுன்னு சொல்லிருக்குறாங்க நா பாத்தது இல்லிங்க எனக்கு தெரியாது அப்புடி எதாவ்து வாங்கணு நெனச்சா அது எங்கேன் விசாரிச்ச வேணா பாருங்க
செரிங்க
அது நம்ம சொல்ற எடத்திக் பக்கத்ல இருந்துச்னா அங்க போய் டக்குனு வாங்கிக்லா ஒன்னு ப்ரச்சன இல்ல
ம் சே சொன்னாங்க கோயி ல் பக்கத்துலயேங்க அந்த லைன்லப் ஃபுல்லாவே நம்ம டவுன் மாரி ஒரு பெரிய டவுன் மார்ருக்குங்க நறையா கடைகள் ருக்துங்ளாமா இல்லா துணிக்கடைகளு இருக்குது எல்லாமே இருக்கு வாச்சு கேமரா அந்த மாரி எல்லா சொன்னாங்க எப்டினா பத் துருவாய்னு வைங்க பத்தாயிரவாய்னா இங்க அங்க ரெண்டாயித்ஐநூவாதா இருக்குங்ளாமா அந்த காலத்துலயே சொன்னாங்க இங்க எட்ருவா சொன்னாங்க அங்க நாங்க ரெண்டாயர்த்து ஐநூறுவாய்க் அதே வன் கேம்ரா வாங்கணு அப்டின்னல்லா சொன்னாங்
அந்த மாரி அந்த அ ஸ்பீச்சர்ஸ்லா எனக்கு தெரிஞ்சு தெரிலீங்க எப்டின்னு
நம்ம போயிருக்க மாட்டிங்க அந்த லைன்ல
அ அப்டி ஒரு விஷ்யத்த நம்ம நெனச்சாதன போவோங்க அது மாரிலா எனக்கு எஸ்பெட் பண்ல ஆனா நீங்க விசார்ச் பாருங்க நீங்க சொல்றது நல்லத்தா அவ்ளோ தூரோ போரோ அதையு போய் பாத்துட்டு வந்துர்லாங்க
ஆ சேரிங்க போவோ அப்புறோ லஞ்ச்தா செஞ்சு எடுத்துட்டு போகலாங்க ஃபுல்லா எல்லா டை எல்லா நேரமு கடைலே சாப்புட வேண்டா எதாவ்து மாத்
அப்டி எல்லாம் கடையாதுங்க நம்ம நெனச்சோன்னா ஒரு என்ன சொல்றதுங்க மேக்சிமம் ஒரு ரெண்டு ரெண்டு டைமுக்கு தா செய்ய முடியுங்க எப்புடின்னா நைட் வந்து
செரிங்
சப்பாத்தி மாரி சுட்டு எடுத்துட்டோன் வச்சுக்கோங்ளே காலேல்த்துக் ஆயிக்கு
செரிங்க
அப்புறோ சாப்பாடு எதாது அந்த மசாலா மாதிரி மட்டு கலக்கி வச்சிட்டோன் வைங்ளே புளி புளியா புளி சாப்பாடுனா அத கலக்கி வச்சற்ணு மசாலா
ம்
லெமன் சாப்பாட்டுக்கெல்லா கலக்கி வச்சிடோனா தயிர்கெலா ரெடி பண்ணி வச்டோனு வைங்ளே காலைல எந்துர் சு எல்லாருமே களம்பணு இல்லயா அந்த டைம்ல அரிசி வச்சு உட்டோன்னா அ ஒவ்வொரு குக்கர்லயு ஒவ்வொரு மசாலாவ போட்டு கலக்கிட்டம்னா ஒங்களுக்கு டக்கு டக்குனு ஒரு லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு தக்காளி தயிர் சாப்பாடு அந்த மாரி ரெடி ஆய்ரு இது நம்ம மதியான ஒரு நேரத்திக்கு மட்டுந்தா யூஸ் பண்ண முடியுங்களாச்சே
ஆமாமாங்க
காலேல்த்க்கு சப்பாத்தி செஞ்சுக்லாங்க மதியான்த்துக் சாப்பாடு செஞ்சுக்லாங்க
ஓ நீங்க அங்க போய் பெரட்டிக்கலாங்கறீங்களா பவுடரு வாங்கி
அ இல்லங்க நைட் எல்லா ரெடி பண்ணி வச்சரணுனு சொல்றே
செரி செரி செரி உ உ நா கூட பவுடர் வி விக்கிறாங்களா அது அப்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்கனு நெனச்சுட்டே
வெங்காயமெல்லா போட வேண்டாங்களா
ஆனியன் போடக்கூடாதுங்க என்ன இதல்லா பூண்டு இருக்கு இல்லேங்களா வெள்ள பூ பூண்டு அது நெறைய போட்டுக்கலா வனக்கி அது கெடாது இந்த வரமெளகாயு பச்ச மெளகாயு வேண் அதாங்க ஒரு மாரி வத வதனு ஆயிரு கழுவிட்டு போட்டோம்னா வரமெளகாய் கருவேப்புல உளுந்து பருப்பு வேணாலு போட்டுக்கலா கடலை பரு உளுந்து பருப்புலா முடிஞ்சு ஆணியனே சுத்தமா போடக்கூடாதுங்க கெட்டு போயிரு சாப்பாடு
உ
பூண்டு போட்டுக்கலா
இது என்னன்னா இத செய்றதெல்லா ஈசிங்க இது எப்போவ்வொன்னு பேக் பண்ணி கொண்டு போறதா கஷ்டங்க இப்போ போன வார கொஞ்சோ இங்க பக்கத்துல போயிருந்தாங்க என்ன பண்ணேனா பாத்தெரத்துல ஃபுல்லா அப்டியே போட்டுட்டு தட்ட மட்டு எடுத்துட்டேனு வச்சுக்கோங்களே ஆளுக்கு ஒரு தட்டத்துல சாப்டுட்டு அந்த தட்டமெல்லா அப்டியே வச்சுட்டாங்க கழுவருக்கு பெருசா அங்க எடோ இல்ல ம்
அங்கேயு போய் பரிமாறிட்டு இருக்கோனுங்க நம்மளுக்கு தா அந்த வேல போ பாத்து இது கப்தா இருந்துச்சுனு வச்சுக்கோங்க பார்சலானு செஞ்சு ஞ எந்த எங்கே போய் ஒக்காந்து சாப் இங்கு சொல்லில அத நம்மகிட்டதா அந்த வேல தள்ளுவாங்க
ஹக ஆமாங்க செய்றத செஞ்சுரலா இந்த பேக்கிங் பண்ணி அதுக்கு தேவையான தட்டோ டம்ளர் தண்ணி அ இதெல்லா எடுத்து வைக்க வறது ரிஸ்க்கு உ காட்
ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு பிளேஸ்ல உக்காந்துக்குவாங்க நம்ம எடுத்துட்டு வாங்கபாங்க நம்ம சாப்பட்ட மாரியே இரு
ஆ கரெட் உ பரவால உ அதுக்கு இந்த பாக்ஸ் இப்ப காளானெல்லா வாங்குற மாரி பாக்ஸ் இருக்குலங்க அந்த மாரி பாக்ஸ் வாங்கிட்டோம்னா நல்லா போட்டு வச்சுக்லாங்க செரிங்க
ட்டு வர்றே ஈஸியா பேக் பண்ணிக்கலா
சேரி ஓகே டேட் மட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்றீங்களா நம்ம பிளான் பண்ணிக்கலா ஓகே ஓகேங்க சேரி அப்ப நீங்க ஆப் ஆஃபீஸ்ல இருக்கீங்க ரொம்ப பேச வேணா
ஆஹ் சேரிங்க ஓகே மு ஆ ஓகேங்க பாய்ங்க